ஏ
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க சாப்ட்டீங்களா
ஓ சாப்ட்டாச்சு நீங்க
இனிமேல் தாங்க கோய்லுக்கு போய்ட்டு வந்தேன்னா கோ கோயில்ல குடுத்த பொங்கல் சக்கர பொங்கல் புளியோதர எல்லா சாப்ட்டு வயிறு ஒரு மாரியாருந்துச்
கோயில் சாப்பாடு வந் து அ ரொம்ப டேஸ்ட்டியா ருக்கூ
டேஸ்ட்டியாருக்கு ஓ ஆமா உண்மதா அது சமைக்கிறவங்ள பொறுத் து ஒவ்வொரு வாரோ நல்லாருக்கு
இல்ல இல்ல அது கரெக்டு தா அது கரெக்டு தா எனக்கு வந்து நார்மலி இந்த கோயில்ல இருக்ற சாப்பாடு வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு நா வந்து ஃபுல் நீத்துக்காகவே ஆ என்ன சொல்றது காலையிலெருந்து எதுவுமே சாப் படாம ஜஸ்ட்டு
புரியுது புரியுது நா நல்லா சமைப் பேனா அதனால இருக்கு எப்பயுமே நாங்க கோயிலுக்கு போகும் போத் தை எதாவ்து சமச்சு எடுத்துட்டு போவோ ப்ரதோஷோ இன்னிக்கி அத்னால எதாவ்து சமச்சு எடுத்துட்டு போவோமா அப்ப இன்னைக் எதுவு எடுத்துட்டு போல நா மறந்துட்டே இன்னைக்கி வேலைக பிசி எனக்கு ரொம்ப செரியான வேல அப்படி ஒண்ணு பெரிய வேலையெல்லா இல் க்ளாஸ் இருந்தாலு நேரம்ன்னு சொல்லுவாங்களே நிக்கிற கூட நேரமில்லாத அளவுக்கு வே வேல எனக்கு அப்புறோ ஆ இப்பிடியே இருந்துட் டே இருந்துச்சு அப்றோ சேரின் கோயிலுக் போய்ட்டே சாய்ங்காலோ போய்ட்டு அ நல்லா பாத்துட்டு சுத்தி பாத்துட்டு எல்லா வந்துட்டோ அப்பறே எங்க ஊர்ல மியூசிக் கன்சன் தா போட்றாங்க
ஓக்கே
அதுக்கு வெளம்பரமெல்லா பண்ணிட்ருந்தாங்கோ பலூனெல்லா ஊதி ஊதி குடுத்துட் ருந்தாங்க லவ்வஸ் அதுல ஒரு ரெண்டு பலூன எங்க பாப்பாங்களுக் வாங்கிட்டு அப்டியே வந்தேங்க நீங்க எப்பிடி போகுது உங்குளுக் கு இப்ப கோடை விடுமுறை வேற ஆச்சு பிள்ளைகளுக்குலா வேற லீவ் பயங்கரமா இருக்கும்மே
அய்யோ நெஜமா ஆக்சலி அ என்னன்னா இப்போ கோய்ம்புத்து அ என்ன சொல்றது எங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறோ கொழந்தைங்கள்க்கு இந்த வளையாட்டு சாமான் அதுக்கப்புறோ ஒரு பூல் எல்லாமே வாங்கி அது அ அப்பு அதுக்கப்றோ எ இவுங்க ஏன்னா இப்பொ இந்த காலத்து கொழந்தைங்க டூ ரெண்டே ரெண்டு நாள்ல எதாவ்து ஒண்ணு வாங்கி குடுத்தா ரெண்டு நாள்யே போர் அய்டுச்சிடு அவுங்களுக்கு
அ உண்மதா உண்மதா ஜி நீங்க சொல்றது ஜி இப்ப எல்லார் வீட்லியு பூல் இப்போ வந்து சிம்மிங் ஃபூல்ன் சொல்லிட்டு ஒண்ணு விக்கிதுங்க அந்த இணையதளத்தில எல்லா அந்த ஃப்ளிப்காட் அமே சான்லி எல்லா ஒரு டப்பா வாங்கி தண்ணிய ஊத்தி அதுல போட்டா எங்க அக்கா மக ஒரே ல்தாங்கா விழுந்தா பிச்சு புட்டா ஆய்ரத்தி ஏழ்நூ இல்லா அது எ ஏனா வெய் டில்லாம இருந்தா பரவால்லங்க தங்கு தங்குன் ஏறி அதுல குதி குதின் குதிச்சு அதுமில்லாம காத்து ஓரளவு கடுச்சா சேரி ஓட்டு கொள் தாண்டியு போட்டு நீங்க அடி அடி அடின் அடிச்சு வெடிச்சு ஐயோ ஏ கேக்கிறீங்க இதோட ரெண்டாவது
ஓ ஓக்கே ஓக்கே ஓ கே நா எப்டினா ம்
உங்கு உங்கு உங்க சைட்ல ரொம்ப ரொம்ப இரைச்சலா இருக்கு அதி கொஞ்சோ சரி செஞ்சுட்டு அப்டியே பேசலான் ம்
ஓகே
அம்
ப்ப எப்டினா அ எனக்கு இப்போ அதுதா பயமாருக்கு இப்போ எப்டினா ஸ்ம்மிங் ஃபூல் வாங்கியாச்சு இதுக்கப்புறோ ட்ராயிங் கலர் செட் வா ங்கியாச்சு அ அ ந்த ஃபிளையிங் ஹெலிகாப்ட்ர் வா ங்கியாச்சு இதுக்கப்புறோ என்னனு எனக்கே ஒரு கேள்விகுறியாருக்கு அ
இன்ன சொல் றதுங்க ந்து உ அ அது கேள்விக்குறியாதா இருக்கு குழந்தைகள வெச்சிருக்க நமக்கே வந்து பாத்தீங்ன்னா இந்த சம்மர் காலத்துல வந்து கையில எவ்ளோ காசு இருந்தாலு கரைஞ்சு போயிருன் சொல்லுவாங்க ஆத்துல போட்ட மாரிதா அப்பிடித்தா இருக்கு உங்க சைட்ல எனக்கு ரொம்ப சத்தமாவே இருக்கு உங்கள்க்கு எது அப்டி காது கேக்குதா இல்லையா இல்ல
இல்லையே ஏ அ
ரொம்பொ ரொம்ப இரைச்சலான சத்தங்கள்லா எனக்கு எழும்பிக்கிட்டே இரு
இப்போ
ரொம்ப இன்னும் அதிகமா இருக்கு நீங்க ஏதாவது ஏதாவது ஏதாவது எதுபடியாவது இனசரிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியலயே ரொம்ப இரிஸ் இல்ல இல்ல இந்த ப்ளூடூத் இந்த மாதிரி ஏதாவது சாதனங்கள் எழுச்ச வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு எந்த எடஞ்ச இடையூறு இல்லையா ஆனா எனக்
ஓக நா வால்யூம் ஏதாவது கம்மி பண்ணணுமா என்ன இப்போ
ஆஹா ரொம்ப ஏதாவது இந்த அ இந்த தொடர் வண்டியல்லா போகுலே யா நீங்க ஆரம்பத்துல பேசும்போது எந்த சத்த
நெட்வொர்க் ப்ராப்ளம் அந்த மாதி ரி ஏதாவது இருக்கா
ஆ அந்த மாரி இலக்காப் அப்டி இருந்தா வந்து ஏ ஆ துண்டிப்பாயிருக்குமோ அது இல்ல அது இறைச்சல் சொல்லுவாங் இல்லையா ஒரு கரடு முருடலான ச த்தமா இருக்கு இல்லையா அந்த மாரி இருக்கு உங்களுக்கு ஏ சைட்ல எதுவு பிரச்சனை இருக்கா அந்த மாரி
எனக்கு ரொம்ப சத்த
அந்த மாதிரிக்கா
இல்ல ரொம் ம்ப சொல்லுவாங்க இல்லையா அ ஆடாம்ப கம்பிகள்லெல்லா நம்ம திரு அப்புறம்னா எப்டி இருக்கு அந்த மாரி ம் அப்பற என்ன சமையல் செஞ்சீங்களே ஓ ஓகே ஓகே என்ன ஸ்பெஷலா போடுவீங்க அதுல எதுவு வேற எதுவு ஏதாவது தூள்கள் மசாலா ஐட்டம் எல்லா சேத்தவீங்களா இல்ல எப்டடி
நார்மல் ஏன்னா ஆ எனக்கு எப்படின்னா அந்த ஹெல்தியா அந்த மாதிரி மா அந்த வேல நா சமைக்கும்னா அ என்ன சொல்றது அ கேரட் பீட்ரூட் அதுக்கப்புற ஆ எ ஆனியன்ஸ் அந்த மா அதுக்கப்புற வீட் அந்த சரி
ஓ நீங்களே வீட்ல எல்லாருக்குமே சமையல் செய்வீங்ளா
அ இல்ல இங்க இந்த மாத்ரி எதாவ்து ஸ்பெஷலா செய்யணும்னா சப்போஸ் எங்க அம்மாக்கு வந்து எ எதாது நா சமைக்கிறது ம் புடிக்கு அப்டின்னா இன்னைக்கு நீ சமைச்சரு அ ஏ சொல்லுவாங்க நீ சமைத நல்லா இருக்கு அந்த மாதுரி அப்புடி இருந்தா நான் வந்து சமைக்கிற மாதிரி நீங்க சொல்லுங்க
ஓ ஓ எங்க வீட் ல வந்து என்னே கிச்சன் அடுப்பரைக்கே விட மாட்டாங்கங்க ஏன்னா இது அவங்க கிச்சன் அப்படனுவாங்க நான் வந்து எடுபிடி வேலை மட்டும் தான் செய்யணும் வெங்காயத்தை உரிக்கிணு கருவேப்பிள்ளைய வச்சு குடுக்கணு பூண்டு தொளிச்சு குடுக்கணும் இந்த வேலைகள் மட்டும் தா ஏ எங்க அம்மாவோட சமையல வந்து அவுங்ளோட கைவசம் சோ அதனால அந்த சமையலக்குள்ள எனக்கு அனுமதி கிடையாது அதனால சொல்லுவாங்க நீ உங்க வீட்டுக்கு போனா நீ சமைச்சுக்க இங்க எல்லாம் நீ எதுவும் சமைக்க தேவையில் சொல்லுவாங்க வீட்டுல வேலை செஞ்சாலும் ப்ரச்சன செய்யாம் ப்ரச்சன அதனால நா என்ன பண்ணுவ எதுமே செய்ய மாட்ட ஜாலிய சமக்கிறாங்களா தட்டுல போட்டு சாப்பிட்டு ஜாலியா இருப்பேன் இதுத வேலையாவே இரு
ஓ பாட் இருந்தாலு ம் இர் இருந்தாலு உங்களுக்கு எல்லா ஓகே எல்லாமே சம் சமைக்கலா தெரியு அப்படின்னு
ஆ நா எல்லாமே சமைப்பேங்க வீட்லயே சமையல் செய்வே இல்லைன் சொல்லுல அம்மாக்கு ஒடம்பு சரியில்லைனாலு சமைப்ப எல்லாமே சமைப்ப அதாவது சொல்லுவாங்க இல்லையா பறக்கறதுல இருந்து ஊர்றதுல இருந்து எல்லாமே நான்வெஜ்ஜ பொறுத்த வரைக்கும் எல்லாமே சமைப்பே அசைவ உணவுல எல்லா சமைப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணுதா வந்து செய்ய வராதுன்னுல்ல எனக்கு ஒரு பயம் அந்த பூரி போடுவாங்க இல்லையா சுடற எண்ணைல அத மட்டு போட மாட்டே ஏன்னா ஒரு முறை வந்து பாத்திங்கன்னா ஆ நா பூரி பூரி போட்டுட்ருக்கும் போது என்னோட மை எங்க அண்ணி பைய வந்து பின்னாடி இருந்து வந்து பால் வெளையான்ட்டே வந்து என்ன தட்டிட்டா அதனால என்ன ஆயிடுச்சு எங் கை அந்த கொதிக்கிற எண்ணெயில வந்து கைய விட்டுட்டே ஒரு வாட்டி அத விட்டு வெந்து போயி ரொம்ப சிரமமாயி அ கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு மாதமாயிருச்சு அது சரியாவறக்கே அதுல இருந்து ஒரு பய அந்த மாரி போடறது வடை போடறதெல்லா கொஞ்ச பயப்படுவே அந்த எண்ணெ கொதிக்கிற எண்ணெயில போடறதெல்லா மித்தபடியெல்லா எல்லாமே செஞ்சுக்குவ ஏன்னா அந்த ஒரு பயம் இருக்கும்ல தா இருக்கு
நாலா எப்படின்னா பூரி எல்லா செய்யறதுன்னா கரெக்ட் டா அந்த ரவுண்ட் ஷேப் அதுக்கப்புற எப்டின் ஃபுல் லா
புரியுது புரியுது
அப்படின்னு அதனால எல்லா ஊரையும் எப்பவும் நான் என்எல்ஏ போடும் போது ஆ பார்த்துகிட்டே இருப்பேன் ஓ சப்போஸ் வராட்டி எனக்கு
ஆ ஆ புரியுது புரியுது
ஹலோ அ கோவோ வந்துற மாதிரி
என் நான் அத நனதுண்டு ஆ ஐ இறங்கி வடையெல்லாம் சுட்டு எடுப்பாங்க இல்லையா அந்த கண்ணு கண்ணு ஓட்ட கறண்டி இருக்கும் இல்லையா அது பின்னாடி திருப்பி இந்த பூரி எல்லாம் தேச்சு வச்சு அதை அத அப்படியே அது இல்ல கமுத்தி அள்ளணு
ஓ கரெக்ட் கரெக்ட்
ஆ அந்த மாரி செய்வே பெரும்பாலும் பூரி வந்து நா போட மாட்டே வேற யாராவது போட சொல்லிடுவே சப்பாத்தி எவ்ளோவா இருந்தாலு செஞ்சிருவே மீதி எல்லாமே செஞ்சிருவே களி எல்லாமே செய்ய தெரியு ஆனா எனக்கு இந்த பூரி மட்டும் என்னமோ அந்த ஒரு பயம் நெருடலான பயோ எனக்குள்ள
அது
சொல்லுவாங்க பூரி போட பூரி போட போய் இவ கை பூரியாயி வந்திருக்கு பாரு அப்டின்னு ஏன்னா அது அந்த ஆறு மாசோ பாத்தீங்கன்னா அது அப்டியே வெந்துருச்சு அந்த மூனு வெரலு அப்புடியே அ அப்டே கொப்புலுச்சு சீ எல்லா போடிச்சு ரொம்ப கஷ் வாயி ஆ அதுவு அதுவு வந்து பாத்தீங் அதுவு வலது க்கையா என்னால சாப்புட அள்ளி சாப்புட முடியாது ஒரு அ அந்த ஒரு ஆறு மாதம் நா ரொம்ப சிரமப்பட்டே தோல் சிர பிளேஸா இருக்கும்போது என்னாயிரும் நீரா வடியூ மருந்தெல்லா வெச்சு வெச்சு து வெச்சு அத பாதுகாப்பா வைக்கணும் குளிக்க முடியாது தல வார முடியாது ரொம்ப சிக்கல் அதா சொல்லுவாங்க இல்லையா கை இல்லைன்னா அப்பதா அந்த கையில்லாதவங்களோட அரும நமக்கு தெரியு அப்புடின்னு
இல்ல இல்ல இல்ல இல்ல கரெக்ட்டு தா அது குக்கிங்குன்ட்டு இல்ல எந்த வேலையு இருந்தாலு அந்த கவனக் கவனம் கவனம் இல்லாதது வந்து அது என்ன சொல்றது ஒரு பெரிய இன்சிடென்டாவ் கூட மாறலா
தா அதுதா ரொம்ப அழகா அற்புதமா உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடிஞ்சுது இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் பேசலா நன்றி
உம் உம்